உ தோழி
ஆஹ் சொல்லுங்க
சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க
ஆஹ் சாப்பிட்டேங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கறேன்
ஓ சரி சரிங்க சொ இன்னைக்கு எந்த தலைப்ப த்தி நம்ம பேச பொரோ தோழி உங்களுக்கு ஏதாது
அ உங்க இஷ்டம் ஏதா இருந்தாலும் ஓகே எனக்கு
இல்லலே நீங்க சொல்லுங்க தோழி
இல்ல உங்களுக்கு எது பிடிச்சது பேசுங்க உள்ள வந்துட்டு பேசணும் இத பேசவே கூடாது தான ஓகே
அப்படிங்களா இல்ல எனக்கு ஏது தெரியல அதனால தான் உங்கள கேட்டேன்
வா
அன்றாடம் நடக்கும் வேலை பத்தீங்களா நீங்க காலில எத்தர மணி தோழி எந்திருப்பிங்க
காலையில குழந்தை இருக்காங்க அவங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அன்னைக்கு வந்து அஞ்சரைக்குல எழுந்திரச்சிருவேன் சமையல் வேலையெல்லாம் செய்றதுக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் ல லன்ச் டைம் லன்ச் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் லன்ச்லா பிரிப்பர் பண்ணி டிபன் பாஸ்ல போடனும்ல அதுக்காண்டி பை தேட்டிகல எந்திரச்சிருவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி இன்னும் கூட ரொம்ப வேமாவை யந்த்திருச்சுிருவேன் யார்லிய இப்ப வந்து கொஞ்சம் அந்த டைமிங் எனக்கு செட் ஆகல வேலைக்கு போயிட்டு வறதுக்கு போயிட்டு வறதுக்கு அதனால வீட்டுல வந்து கணவர் வந்து இருக் கசொல்லிட்டாங்க குழந்தைல பாத்துருக்காண்டி சரி வீட்டுல இருந்து ஒர்க்பர்ம் ஹோம் ஏதாவது பாத்துட்டு அப்புறம் எப்டி எப்டி
உம் உம் புரியது புரியதுங்க தோழி நாம பாத்தீங்கன்னா விடியர் காலையில நாலு மணிக்கு எந்திருச்சிருவோம் அங்க பண்ணை வச்சு இருக்கிறதுனால நாலு மணிக்கு எந்திருச்சு பண்ணையில இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு பால் வெளியே போயிடும் ஆறு மணிக்கு பால் எடுத்துட்டு போய் குடுத்துட்டு அந்த வேலையமுடிச்சுட்டு ஒரு ஏழு எட் டுமணிக்கெல்லாம் வெத்திய கடைகளோட ஆஹ் ஆமாங்க ஆமாங்க தோழி அந்த வேலையை முடிச்சுட்டு அஹ் ஃப்ரெண்ட்ங்களோட தேநீர் குடிச்சுட்டு அந்த மாரி கொஞ்ச நேரோ பொழுது கலியும் அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னன்ன வேலை இருக்கு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபிஸ் போனும் அங்க வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு பேங்க்ல வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு பண்ணைல அங்கங்க வேலை இருக்கு னுசொல்லுவாங்க நரைய சொல்லுவாங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு வேலை இல்லையோ அவங்க வந்து பண்ணைய பாத்துக்கிட்டாங்கன்னா போய்ட்டு இன்னொருத்தங்க போய்ட்டு அந்த் போஸ்ட் ஆபிஸ் பேங்லஎன்னன்ன வேலை இருக்க வெளி வேலைக முடிச்சுட்டு வருவாங்க இந்த மாரி ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சு வேலையை முடிப்பாங்க அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மத்தியம் சாப்பிட்டுட்டு அ திரும்பியும் வேலை கொஞ்சம் அதிகமா ஸ்டார்ட் ஆயிடும் அஹ் பால் கருகறது மாட்டுக்கு தீவனம் போடுறது அதுஇதுன்னு கொஞ்சம் வேலைகள்
நீங்க விவசாயம் பண்றீங்களா அம்மா அப்
இல்ல இல்ல தோழி நம் அஹ் அம்மா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க சத்துணவு ஆர்கனைசரா இருக்காங்க
உம் சரி
ஆஹ் நம்ம மட்டும்தான் இந்த பண்ணை அந்த மாதிரி வேலையில எறங்கிருக்கோம் உம் ஆமாங்க தோழி அது முடிஞ்சு பிறகு ஆறு மணிக்கு திரும்பி தேனீர் ஆஹ் புடிச்சதான் தோழி பண்றன் ஆமா எனக்கு மாடு பண்ணை வைக்கிறதுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு பண்ணெண்டு வருஷோ கனவு
அப்படிங்களா நா வந்து நா சின்ன எங்க அப் பா பால் பண்ண வச்சிருந்தாரு ஆ சிரு வைதா இருக்கும்போது ஆ எங்க அப்பா வந்து என்னன்னா அவரு வந்து அவரு வந்து மிலிட்டிரில இருந்தவரு ஆர்மில இருந்தாரு நா பெறந்தால் நா ஆர்மியில தா பெறந்தே வேஸ்பட்டல தா டெல்லி சைடு டெல்லி இல்ல பத்தான்கோட் ல அப்புறோ வந்து அங்கருந்து சாஸ் சர்வீஸ்ல இந்த எழுதி கொடுத்த வருஷோ மட்டு வேல செய்வாங்கள எங்கப்பா ஒரு இருவத்தஞ்சு வருஷோ வேல செஞ்சாரு கார் சர்வீஸ் விட்டு வெளியில வருவாங்களா. ரிட்டயர் ஆறதுக்கு முன்னாடியே வெளியில வருவாங்க ஏஜ் இருக்கு போதே ஆ வந்து இங்கிட்ட வ கவர்மென்ட் வேல செய்வாங்க அந்த மாரி எங்கப்பா ஒரு நாப்பத்தி ரெண்டு வயசுல வந்துட் டாரு வந்து அதுல வந்த காச வந்து ஆ அதுல வந்து செட்டில்மெண்ட் பணம்னு ஒன்னு குடுப்பாங்க இல்ல அதுல இருந்து அப்படி பால் பண்ண தொடங்கி பால் பண்ண வச்சாரு விவசாய பாத்துட்டு இருந்தாங்க சொந்தமா அப்புறோ அப்படியே இருந்து அப்படியே வந்தாங்க அதனால பால் பண்ணைய பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியு
ம் ம் அதுதா அது நமக்கு ரொம்ப புடிக்கு எப்போ அப்போ கல்லூரி முடிச்ச உடனே அது வைக்கலானு கேட்டே வேணா வேணா வேணா வேணா நாலு வருஷோ அதுவே இது பண்ணிட்டாங்க முயற்சி எடுக்க விடாம பண்ணிட்டாங்க இப்பதா பண்ணா அதா பண்ணுவே இல்ல எதுவு பண்ண மாட்டேன் சொல்லி அடம் பிடிச்சி வச்சிருக்கோ தோழி இப்ப அதெல்லா பண்ணிட்டு இருக்கோ அது மட் மட்டு இல்லாம இந்த பாக்கு தட்டு இருக்கு இல்லைங்களா
ஆ ஆமா ஆமா நல்ல விஷியந்தா
எக்ஸ்போர்ட் இம்போட் பண்ணிட்டு இருக்கோ தோழி
ஓ நல்லா அதுல நல்ல ப்ராபிட் கெடைக்குதா
ஆ தோழி இன்னு அதுக்கு லைசன்ஸ் இப்பதா அப்ளை பண்ணிருக்கே இன்னு அது கடை ல அது கிடைச்சோடனே அது ஆரம்பிக்கணு தோழி
ஆஹ் என்னோட கணவரு கூட என்னைய வந்து நீ எதுக்கு வெளியில வேலைக்கு போயிட்டுக்கிறே ஏ சொந்தமா ஒரு தொழில் தொடங்கு அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய என்கரேஜெல்லா ப பண்ணாங்க
ஆஹ்
அப்ப அப்ப வந்து இந்த பாக்கு மரத்தட்டு நீ சொன்னீங்கல்ல இந்த மிஷின்ல வாங்கி தேவல்லாம பண்ணுச் சொன்னாங்க நா இப்பதைக்கு ஐடியா இல்ல அப்டின்டே இப்ப இருக்கிற அவங்க வந்து ரெண்டல் ஹவுஸ் து சொந்த ஓன் ஹவுஸ் வச்சுட்டு அந்த மாரி பண்ணா ஈஸ் ஸியா இருக்கு தனியா ரூம் வச்சு பண்ணம்னா வாடகை வீட்லயில பண்ண விடமாட்டங்க சொந்த வீடு வந்து சொந்த ஊர்லதா இருக்குது சொந்த ஊர்ல இருக்கு அந்த வேற ஊரு அப்புறோ இந்த ஊர்ல வீடு பாத்துட்டு வீடு வாங்லாண்டு வாங்கிட்டோம்னா நா சொந்தமா ஏதாது ஒரு தொழில் பண்ணலான்னு ஒரு இது இருக்கு ந நெறைய ஐடியா இருக் க்குது இந்த டீ ஷாப்ல்லு சொல்றாங்கள இந்த ஃபிரான்சைஸ் எடுத்து நடத் த்து வாங்கல
அது இப்ப தேநீர் கடைகளுக்கெல்லா அதிகமா போட் ட்டி ஆரம்பிச்சிருச்சுங்க தோழி நம்ம ஊருல நாம கூட அதா பண்ணலா அதா தெரியு தெரியு அதா ஃபிரான்சைஸ் சித்ரா காஃபி பார்லர் அந்த மாரி நெறைய ஃபிரான்சைஸ்ல டீ பாய் சொல்றீங்க நம்ம வீட்டு டீ நறைய வந்துச்சுங்க தோழி நாங்களே ஃபர்ஸ்ட் அதா பண்ணலானு நெனைச்சோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டி ஆரம்பிச்சிருச்சு கிட்டதட்ட உ ஆர்மிஷ்டா அ அதுக்கப்ரோ பாத் அங்கங்க நாயிடுது இதுல போட்டீங்னா நம்ளுக்கு யாருமே தொல்லயா எப்பியுமே கேக்குதுங்களா தோழி வந்து போ ம் அதுல போட்டி அதிகமா இருந்தது தோழி எங்க பாத்தாலு அத்தேனீர் கடைகள் தா அதிகமா இருந்துச்சி டீ கடைகள்லே அ ஊரை சுத்தி ஏகப்பட்ட தே தேநீர் கடைகள் இருக்கவு இவ்ளோ இது இருக்கு போது எதுக்கு நாமளு அதையே பண்ணிட்டு
ஆமா எங்க கணவரு வந்து என்ன சொன்னாரு என்ன சொன்னாருன்னா ஒரு அவ்ங்கட் நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க அந்த மாறி டீ சாப் வச்சிருக்காங்க இப்ப கேட்டோ ஒருத்தவங்க ஐ டி ல ஒருப் பண்ண கூட அதுவந்து ஆள் போட்டு வச்சி பண்ணி ட்டு அவங்க ஐத்தில ஒர்க் பண்றாங்க நம்ம சேரி நம்ம இப்டி பண்ணலான் இப்ப கேட்டாப் ஃபஸ்ட் வந்து நம்ம ஒருத்தர கேகணும்ல எப்டிப் போது என்னன்னா ப்ராபிட் கிடைக்காது அன் ரெண்டு மூணு கடைலே கேட் டா உம் எனக்கு கூட்டு வச்சி தருகிள் நா என்னைய பாத்துக்கிற சொல்லி ஆ அதுக்கு வந்துட் டீ போடுறக்கு ஆளு வேணு அப்ரோங் கொஞ்ச ஒர்க் பண்றக்கு ஒர்க் அரிசி கொஞ்சம் பேரு வேனும்ல அப்ரோ வந்து ஒ ஆடை அந்து அவங்க இருக்கிறது வாடகை வந்து டீப் ஒரு மெயின் ரோட்ல பொன்னுவாங்கிட்லா வாட வந்து இருவதாயிர ரூபா பதினெட்டு ஆயருபா வரு அந்தளவு ஓடுனாதா நம்ம ஃப்ராபிட் கிடைக்கு அப்ரோ ஏர்லியா போய் வெல் ஹ ந்து வேகமா போ எழுந்திரக்கணுனா நாலு மணிக்கு எந்திரிச் போய் டீ கடேல போய் நிக்கனு டீ பால் இந்த கொடுத்தா அவங்கள போடவை கின்னோ கூட யாராவது ஒர்தறு வீட்ல இருக்குபோய் இருந்து இங்கதா வேல நடக் சொல்லுவாங்க அப்புறோ செரின்னுட்டு பயந்துட்டு சரி வேணாட்டு ஃப்ர்ஸ்ட் ஃபோ நாலு ச்ச கட்ட சொன்னாங்க
ஆஹ்
திரும்பவு என்னமோ கத சொன்னாங்க கட்ட சொன்னாங்க அப் அப்பறோ மாச வேற அவங்களுக்கு வந் எல்லாமே பண்ணி குடுத்துருவாங்களாமா டேபிளு அந்த இது பட்டை ஓட்டு இந்த இதுனது அது என்னது போர்டல்லா எல்லாமே வச்சு குடு த்துருவாங்களாமா அப்புறோ வேற நம்மளுக்கு வரதுல வந்து கொஞ்சு அமௌண்ட் வேற அவங்களுக்கு மாசோ ம்ம சார் கட்டணும்மாமா அந்த பிராஞ்சஸ்க்கு வேற
அதெல்லா ரிஸ்க் எ தோளி
ஆமா அப்புறதா நெனைச்சே செரி வேணா அப்டிண்டு இப்போதைக்கு வேணான்டு விட்டுட்டே அப்ப எனக்கு என்ன தோணுனா நாங்க ஒரு சொந்த புது வீடு வாங்கிட்டு பொட்டிக்கு மாரி ஒரு ரூம்ல அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கல லா ஆன்லைன்லயே சோசியல் மீடியாலல்லா நெறைய ட்றாங்கல்ல இந்த இன்ஸ்டால இந்த மாரி அந்த மாரி பண்ணனுன்னு ஒரு ஐடியா இருக்குது
முயற்சி எடுங்க தோழி கண்டிப்பா கேக்குதுங்களா தோழி உம்
ஆ இப்ப நல்லா கேக்குது
அதுதான் தோழி அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த மாரி வேலைகளே செ சரியா போயிடு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு திரும்பியு தேநீர் கடைகள்ல நண்பர்களோட உக்காந்து திரும்பியு கொஞ்சு நேரோ பொழுது களிப்போ பொழுது களிச்சிட்டு திரும்பியு போயிட் டு வீட்டுல சாப்ட்டுட்டு மீதி இருக்க வேலைகள் எல்லா பாத்துட்டு அப்புறோ கொஞ்சு நேரோ டிவி ஃபோனு யாருக்காச்சு அங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட பேசறது இந்த மாரி வேலைகள் எல்லா அப்டியே செஞ்சு டே என்ன ஞாயிற்றுக்கிழமைையில ஸ் சனி ஞாயறுக்கெழமல க கண்டிப்பா அ எந்த வேலையு செய்ய மாட்டோ விடுமுறை தா அப் அப்ப என்ன பண்ணுவோனா எல்லாரு எங்கயாச்சு வெளியே போவோ படத்துக்கு போலொனா போவோ
பண்ண வச்சிருக்கங்கள எல்லா நாளுமே பால் பண்ணையில வேல இருந்துட்டேதா
அது இரவத்தி நாலு மணி நேரமு வேல இருக்குங்க தோலி ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் வந்து எந்த ஒரு வேலயு செய்ய மாட்டோ சனி ஞாயிறு வந்து எதுவு இது பண்ண மாட்டோ அப்ப வந்து பாத்திங்கன்னா சாய்ந்தருத்தல மட்டு ஒரு முற பால் கறப்போ இப்போ தினசரி தினசரி காலை மாலை கறக்கறோனா அந்த ரெண்டு நாள் மட்டு மாலைல மட்டு கறப்போ அது வந் ஆள் தனியா வச்சிருவோம் இந்த மாறி பண்ணிக்கங்க அந்த மாறி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் ஒரு சில நேரங்கள்ல நாங்களே சனிக்கெழமைகள்ல இருக்கறத் தோணுது ஆனா நாயித்துகெழமைல கண்டிப்பா இருக்க மாட்டோம் வெளில எங்கனா போய்டுவோம் அப்ப பாத்தீங்ன்னா வீட்ல இருந்து யாராச்சு ஒருத்தர் அண்ணன் இல்ல அப்பா அங்க யாராச்சு ஒர்த்தர அங்க அனுப் ப்பி அங்க பாத்துக்க சொல்லி இது பண்ணி வுடுவோ தோழி
ஆஹ் சரி சரி நல்ல விசயம் தா இப்ப இருக்கற பசங்க நிறைய பேரு ஐடில்ல ஒர்க் பண்றாங்க அங்கே இங்கேன்னு சொல் போய்ட்றாங்க நீங்க பரவாயில்ல இந்த தொழில் இந்த தொழில் இருந்து நமக்கு எப்பயுமே வருமானம் வந்துட்டே தான் இருக்கும்
ஆமாங் நமக்கு வந்து விவசாயம் விவசாயம் இது பண்ணணுனு ஒரு எண்ணோ இருக்கு ஆனா அதுக்கான இது கரக்டா இல்ல அடுத்த வருடத்துலதான் எதனா பாக்கணும் தோழி பண்ணு அதோடே செ து அஹ் விவசாயமும் பாக்கணும் அப்டின்ற மாதிரி
உம் எனக்கும் ஓரளவு விவசாயம் தெரியும் சிறு வயதுல இருந்து தாத்தா பாட்டி எங்க அம்மா அவுங்க எல்லாரும் விவசாயதா அவுங்க தோட்டத்தே பாத்து பாத்து பழக்கம் அவுங்க பண்ற வேலையெல்லாம் பாத்து எங் வீட்ல எல்லாபேருக்கும் விவசாயம் தெரியும் யாராவது கூட பாத்து நின்று வளந்ததனால எனக்கு ஓரளவு விவசாயெல்லாம் தெரியும் இப்ப அம்மாவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க ஊர்ல
உம் உம்
ஏன்னா இங்கே கணவர் சைடு விவசாயம் இல்லே எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு விவ விவசாய பூமி வாங்கி நம்
கண்டிப்பா ஆமா தோழி என்னோட ஆசையும் அதுதான் தோழி இப்போ பாத்தீங்
லல்லா பாத்தீங்கனா ரொம்ப ரேட் கம்மியான லேண்ட எல்லா ப்பாங்க ஏக்கர் கணக்கா அஞ்சு ஏக்கர் பத்து ஏக் கரு அந்த மாறி ரொம்ப சீப்பா கெடைக்குமல்ல கொஞ்சோ ரேட்
ஆமா ஆமாங் தோழி ம் கண்டிப்பா நம் என்னுடைய ஆசையெல்லாம் அதா தோழி அங்கேயே எடம் பெருசா வாங்கிட்டு அங்கேயே எல்லாமே எடுத்துட்டு போய் பண்ணிருனோ அப்டின்ட்டு
அடுத்த இணைப்பு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா அடுத்த இணைப்புல இணைவோம் இன்னு நா றிய விஷயங்கள் பேசலாம் தோழி